ஹலோ என்னம்மா
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேமா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே உடம்பு சரிலைன்னு கேள்விப்பட்டேன் எப்டி இருக்கு உடம்பு இப்போ
ஆமாமா எடையில கொஞ்சோ ரொம்ப ஒடம்பு முடியாம போயிருச்சு
என்ன செஞ்சுச்சு
அது எதோ பிளட் கம்மியா ஆயிடுச்சா ஹீமோகுளோபின் சொல்றாங்கல அது வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச் சே அப்டின்னாங்க
அப்டியா எவ்ளோ இருக்கு இப்போ பிளெட் உங்களுக்கு
அது எவ்ளோ ஆறு புள்ளியோ என்னமோ சொல்றாங்க எவ்ளவோ பத்து இருக்கணும் பன்னெண்டு இருக் கனும்றாங்க அதனால கொஞ்சோ முடியில அது எடையில கொஞ்சோ ஃபீவர் வந்துச்சு
என்ன மாரி ஜொரோம் வைரசா
அதான் டெங்கு ஜொரோ வந்துச்
ஐயயோ டெங்கு ஜொரம்னா பிளாட்லஸ் எல்லாம் குறைஞ்சிருமே பிளாட்லஸ் ஏத்னீங்களா
அதுவும் இல்லாம அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொஞ்சோ ட்ரீட்மெண்டெல்லாம் பாத்தாங்க அப்பதான் வந்து பிளேட்லெட்டும் கம்மியா இருக்கு உங்குளுக்கு அ இது ஹீமோ குளோபினும் கம்மியா இருக்கு அதனால வந்து ஒரு ஒன் வீக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணு சொல்லிட்டாங்க
அச்சச்சோ அப்டிங்களா ம் பிளெட் கம்மியா இருந்தா ஹார்ட்டுக்கு போறது பம்ப் பண்ணாம கஷ்டமாயிடுமே இப்ப எப்டி இருக்கு
அதா கொஞ்சோ ஹெல்த் இஷ்யூனால தான் நானும் உனக்கு கால் பண்ணவே இல்ல செரி சொல்லலான் தான் பாத்த இந்த மாரி கொஞ்சோ ஒடம்பு முடியலமா ஆ என்ன பண்ற நீ என்ன பண்ற என்னான் கேக்லா ஏன்னா ஓ பையனுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்ஷு இரு க்கு ஒடம்பு முடியலன் சொல்லிட்ருந்தியா சேரி கால் பண்ணி கேட்கணும் இப்ப பரவாயில்லையா அவன்க்கு
க்குற மாரி தா நெனைக்கிறே எ பைன்னுக்கு ஃபால்ஸ் டெங்குன்னு சொன்னாங்க அது என்னவோ ஃபால்ஸ் டெங்குன் தெரியல கொஞ்சோ கொறஞ்சுச்சு வெள்ளையானு திரும்ப ஏத்தல அதுவே ஏறிக்
அதா அதா அதப் பத்தி தா நா கேட்கணு செரி அவ பையனுக்கு வந்து டெங்குன்னு தான சொல்லிட் ருந்தா என்ன பண்ணா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்ன சாப்பாடு கொடுக்கணு அப்டின் சொல்லிட்டு கேக்கலா அப்டின் நானே நெனச்சிட்ருந்த என்னனா எனக்கு ரொம்ப ந்த வெயிலு ஜாஸ்தியா இருக்றதுனால அடிக்கடி ஒரே மயக்கமா வருதுப்பா
ஐயயோ அப்டியா நல்லா நீர் ஆகாரமா எடுத்துக் கோங்க ஏனா அவ்ளோ வெயில் அடிக்கிது வெளிய போ முடியல அப்டி ஒரு உச் வெயில் அடிக்குது ஒடம்பே கீட்டாயிடுது
டாக்டர் வந்து இப்ப ட்ரிப்ஸ் ஸ் அதெலா ஏத்திதா இது பண்ணாங்க ஹெல்தியா சாப்புடுங்க அத குடிங்க இத குடிங்கன்றா செரி நீ ஓ புள்ளக்கி ஓ பைய வந்து சின்னப் பையன்றதுனால அவனுக்கு ஓகே இப்ப நம்ம கொஞ்சோ தேர்ட்டி பிளஸ் நாளே கஷ்டோம் தான தேர்ட்டி பார்டி ஆ ம்மா இல்ல நா இப்ப கொஞ்சோ ரெஸ்ட்டு இல்ல நா இப்ப கொஞ்சோ ரெஸ்ட்ல தா இருக்கேப்பா அம்மா வீட்ல ரெஸ்ட்ல தா இருக் க அ ஓன் பையனுக்கு எந்த மாரி ஃபுட் எல்லாம் குடுத்த நீ
ஒரு பத்து நாளைக்கு மட்டும் கொஞ்சோ டயட் ஃபுட் மாரி குடுக்க சொன்னாங்க இந்த பழ வகைகள் காய்கறி வகைகள் அப்டி குடுக் சொன்னாங்க அதுக்கப்புறோ கொஞ்ச கொஞ்சமா நான்வெஜ் எடுத் த்துக்கோங்க அதுல கொஞ் ஒரு சத்து இருக்குமல்ல அயனு அந்த மாரி இருக்குல்ல அந்த மாரி
ஆமாமா அப் அப்டியா என்ன என்ன மாதிரியான காய்கறி ஃபுரூட்ஸ் எல்லா குடுத்தா
கீர நெறையா வக கீர எடுத்துக்கணு அப்றோ பழங்கள்னா மாதுள பழோ வந்து நெறையா வயிறு புண்ணுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அந்த மாரி பழங்கள் எடுத்து ஆரஞ்சு எடுத்துக்க சொன்னாங்க ஆனா பசங்களுக்கு ஆரஞ்சு தர் இப்பே இப்டிதானே புடிக்குது
ஓ சேரி சேரி சேரி அ அதா அந்த நீர்ச் சத்து இருக்கற பழமா சாப்டணுமோ
ஆ பாத்து ஆமா ஏனா வெயிலுக்கு அதா நல்லது ஒ டம்பு ஃபீவருக்கு அதா நல்லதுன் சொன்னாங்க
அப்டியா அந்த தர்ப்பூசணி அதுக்கப்றோ இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி அதுக்கப்றோ வேற இந்த மாரி பழங்கல்லா நம்ம எடுத்துக்கிட்டா சளி கிளி புடிக்காதோ
அத நம்ம வந்து ஃப்ரெஜ் ஜூஸாதான எடுத்துக்குறோ இதுல வந்து பழ வகையா சாப்பிடணு அப்பதா உங்களுக்கு ஃபைபர் இருக்கு நார்ச் சத்து அதிகமா இருக்கு ஒடம்புக்கு தேவையான நார்ச்சத்து கெடைக்கு அ நம்ம ஜூஸாவே குடுச்சாலு அது நம்ம ஒடம்புக்கு நல்லது இல்ல அப்றோ அந் அதனாலதா சளிப் புடிக்கு நீங்க பழமா எடுத்துக்கிட்டீங்கன்னா காய் காய்கறி சாப்பற மாரி பழமா சாப்ட்டா னா உங்ளுக்கு நீர்ச்சத்து கெடைக்கு ஃபைபரு கெடைக்கு நார்சத்து கெடைக்கு
அப்டியா நா அதா சேரி என க்கு கொஞ்சோ பயமாவு இருந்துச்சு ஏனா இப்ப அந்த குளுக்கோசு அதெல்லா ஏத்துனாஹளா அதனால சேரி நம்மளுக்கு எதுவு அ சளி கிளி புடிக்குமோ அப்டின்னு ஒரு பயோ வேற இப்ப எடுத்து க்ற இந்த பீட்ரூட்டு, கேரட் ஜூஸு அதா இந்த ஏ பி சூஸ் ஏ பி சி ஜூஸோ என்னமோ சொல்றாங்களே அந்த மாரிதா ஜூஸு இதெல்லா வந்து வாங்கி வெச்சு குடிச்சுகிட்டு இருக்கே இப்போ
ஆ அப்டி அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏ பி ச்சி ஜூஸ் நல்லா குடிங்க ஏனா உங்க ரத்தோ கம்மியாச்சுல்ல அதுல பீட்ரூட்ருக்காக கொஞ்சோ ரத்தோ ஊறூ அது சாப்டுங்க நான்வெ ஜ்ஜுல இந்த லிவரு இன்னொன்னு இன்னொன்னு இருக்குமே அது அதெல்லா சாப்டுங்க ர த்தோ ஊரும்
ஆமா அதெல்லா செஞ்சுதான் குடுக்கறாங்க எங்க நம்மளுக்கு ஒரேடியா சாப்டவு பிடிக்க மாட்டீக்குதா வெயிலுக்கு அதுக்கு நம்மளுக்கு வந்து எதாவது சில்லுன்னு குடிக்கணு அப்டின்ற மாதிரிக்கு இரு க்கு ஆனா வந்து திட்றாங்க ஏற்கனவே ரத்தோ இல்ல இதுல சில்லுன்னு வேற குடிச்சிட்டு இருக்காத அப்டின்னு திட்றாங்க அதான் செரி ஃப்ரெண்டு ஒருத்திதான் சொன்னா இந்த மாதிரி ஏ பி சி மால்ட் வந்து நா ஹோம்மேடு பண்றன் பா வாங்கிக்கோ அப்டின்னு சொல்லிட்டு அவ இந்த மாதிரி ப்ராடக்ட் க்கலா ஹோமேடு ப்ராடக்ட்ஸ் நெறயி பண்
க்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கறதுதாங்க நல்லது
இல்ல அப்டியா இல்ல அது நா இப்ப நம்ம ஒரு ஆள் செஞ்சு குடுக்கணு நம்ம இது பண்ணணு இதுனா நம்ம தண்ணில இதுல போட்டு கலக்கி குடிச்சுக்கலாமில்லயா
எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கனாலதா பாடி இன்ஸ்டன்டா போயிடுது எதுமே நம்ம கைப்பட செஞ்சு ஆரோக்கியமா சாப்ட்டாதா ஒடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்
இல்லல்ல இவுங்க வந்து ஹோம்மேட்ல வந்து எந்த இன்கிரீடியன்ஸ்னா ஃப்ரெஷ்ஷா தா எல்லாத் தையுமே வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி குடுக்றாங்க மத்தபடி இந்த பிரசர்வேட்டிவ் பண்ணி அந்த மாதிரிலா இல்ல
ஓ அந்த மாதிரி சொல்றீங்க
ஆ இது வந்து அ அவுங்களே வீட்ல ஓனா ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கற அந்த ச குழந்தைங்களுக்கு சத்து மாவு இந்த ஏ பி சி மால்ட்டு அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லா வந்து ரெடி பண்ணி குடுக்குறாங்க அதனால சரி வாங்கி குடிச்சு பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஏபிசி மால்ட்ட தா வந்து பா அதுனா நம்மளுக்கு பால்ல வந்து கலைக்கி குடிச்சா போதுமா அதனால என்ன பால் சூடு பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் போ ட்டு காலையிலயு சாயங்காலமு குடிங்க அப்டின்னு சொல்லி சொன்னா
பரவால நீங்க குடிச்சு எப்டி இருக்குன்னு வேணா சொல்லுங்க நானு எ பையனுக்கு வாங்கிக்கிற
ஆ சேரி சேரி அதா அவ வந்து இப்போ நெறலய இந்த சோசியல் மீடியாலல்லா போட்டுட்டே இருந்தா யாராவது இருந்தா சொ சொல்லு அப்டின்னு சொல்லிட்டு சேரி ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பாக்கணுல்ல எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம அனுபவத்துல சாப்ட்டு பாத்துட்டு தான நம்ம மத்தவுங்களுக்கு சொல்லணு
ஆமா அதனால இல்லன்னா நம்ம சொல்லிட்டோன்ற மாரி ஆயிரு
ஆ அதுக்கப்பறோ கஷ்டமா போயிடு அதா சேரி குடிச்சு பாக்கலா அதுல வந்து கொஞ்சோ ஹீமோ குளோபினு இன்கிரீஸ் ஆகுனு சொல்லி சொன்னா அதனால இப்ப அவகிட்டதா வாங்கி குடிச்சுட்டுருக்கே
வேற என்னல்லா ரெடி பண்றாங்க வீட்ல வேற எதாவது தெரியுமா
அது வந்து இந்த இப்ப மொடக்கத்தான் கீர அதா அந்த மொடக்கத்தான் பவு அ கீர பொடி அந்த முட்டிக்காலுக்கு வந்து அந்த இந்த கிழங்கு என்னது மொடவாட்டுக்கால் மொடவாட்டுக்கால் ஆ மொடவாட்டுக் கால் அது எல்லாமே வந்து இவுங் க ஹோம் மேடா வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கறாங்க அத நம்ம வந்து பவுடர் பண்ணி ப எல்லாமே பவுடரா தா குடுக்கறாங்க
உம்
அத நம்ம வந்து சூப்பு மாரி சூப்பு மாரி செஞ்சு குடிச்சா கால்வலி
ஆனா மொடவாட்டுக்கால் வந்து நாங்க வீட்ல இந்த நாட்டு மருந்து கடையிலா வாங்கி ட்ரை பண்ணோ அது என்னன்னா வயித்துபோக்கு ஆயிபோச்சு சரி வரல ஆனா நீங்க சொன்ன மாரி வீட்ல செஞ் சு அத வேணா ட்ரை பண்லா மேபி அது ஒண்ணு ஆகாதுன்னு நெனைக்கிற
இல்ல இவுங்க வந்து வீட்லியே காய வச்சு பவுடர் பண்ணி நல்ல சு சுத்தமான முறையில தயார் பண்ணி குடுக்குறாங்க அதனால ஏன்னா இப்ப நெறைய பேர் வந்து வீட்
கொழந்தைங்களுக்கு குடுக்குற மாதிரி இருக்குமா
ஆ கொழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொழந்தைங்களுக்கு வந்து இந்த சத்துமாவு கஞ்சி மாதிரிக்கு ரெடி பண்ணி குடுக்குறாங்க எல்லாமே நட்ஸு அந்த மாரி ட்ரய் ஆ ஆ ஆமா எல்லாமே போட் டு அவங்களே ரெடி பண்ணி குடுக்குறாங்க அந்த மாரி இந்த மொடக்கத்தான் கீர அதுக்கப்பற மொடவாட்டுக்காலு அதுக்கப்றோ வந்து இந்த ஆவாரா
ஆவாரம்பூவு
அந்த சுகருக்கு வந்து அ இந்த மாரி கொஞ்சோ ஹெல்தி ப்ராடக்ட்ஸா வந்து வீட்லயே தயார் பண்ணி அவங்க சின்ன பிசினஸ் மாரி பண்ணிட்டு இருக்கா அதா வந்து இப்ப
இது வந்தே ஒரு வேலயாயிடுச்சு எல்லாருக்கு பரவால்ல வீட்ல இருந்து சம்பாதிக்க கத்துக்கிட்டாங்க
ஆ அவ வந்து நர்சிங் தா பண்ணிட்ருக்குந்தா இப்ப வந்து வீட்லயே இந்த மாரி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஏனா இப்ப நெறய பேர் வந்து கெமிக்கல் அது இத மருந்து மாத்திர சாப் ட்டுட்டு ரொம்ப இதா கஷ்டப்படுறாங்க சரி நம்ம ஏ இத வந்து ட்ரை பண்ண கூடாதுன் சொல்லிட்டு அந்த மாரி பண்ணிட்ருக்கா
ஓ இது நல்ல ஐடியாதா ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க நல்லாருந்தா நானு வாய்ன்ங்குற
அதா நா வந்து சரி குடிச்சு பாக்கலா ஃபர்ஸ்ட்டு இந்த நம்மளுக்கு தேவையான ஹெல்த்துக்கு வந்து என்ன தேவ இப்ப நம்மளுக்
மொதல்ல நீங்க உங்க ரத்தோ குறைஞ்சது என்னன் பாருங்க ரத்தம் தான் முக்
ஆ அதா அதா அதுக்கு வந்து இந்த ஏபிசி மால்ட் குடிச்சா கொஞ்சோ இன்க்ரீஸ் ஆவுன் சொல்லி குடுத்தா அதுக்கப்றோ எடைய்ல எடைய்ல வந்து கொஞ்சோ நான்வெஜ்ஜு எடுத்துக்குற அந்த செவரொட்டி அந்த மாதிரி இ நெறைய்ய ஈரலு அந்த மாத்ரியு எடுத்து சாப் ப்புற ஆனா நான்வெஜ் சாப்புறதுக்கு இப்ப கொஞ்சோ புடிக்க மாட்டன்து
அப்டியா ஏ
அது இந்த ஹாஸ்பிட்டல் இதுலயே வந்து ட்ரிப்ஸ் அது இது போட்டாங்கல்ல அதுல வந்து கொஞ்சோ ஆ அந்தமா ஆ அந்தந்த ப்லே பிளேட்லெட்டு அது இது ட்ரிப்ஸு இதெல்லா இது பண்ணி வந்தது இப்பதா வந்தே ரெண்டு நாள் தா ஆச்சு
ஓ அதா நீங்க இவ்வளவு நாள் எனக் ஃபோன் போடாம இருந்தீங்களா அதா நாயங் உங்கள ஃபோனே காணவேன் தேடி பண்ணே ஒடம்பு சரில்ல வேர
நா அதா சொல்றனே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி வச்ச ரொம்ப முடியல அது ட்ரிப்ஸு இதெல்லா போட்டு கொஞ்சோ அட்மிட் ஆயிருந்ததுனால கால் பண்ண முடில உங்க க்கு
ம்
செரி பாருங் ஆ உங்க பசங்களுக்கு பையனுக்கு வந்து நல்ல ஹெல்தியா குடுங்க நா வேணா ரெக்கமெண்ட் பண்ற ஐ இது பேண்ட் பவுடரு பவுடர் வந்து கொஞ்சோ நல்லாதாருக்கு ஏபிசி மால்ட் ஏன்னா பசங்களுக்கு ரெண்டு ப பசங்களுக்குமே குடுக்லா நீங்க உங்க பசங்களுக்கு பாருங்க முடிஞ்சளவு க்கு நானு வந்து கொஞ்சோ ஒடம்ப தேத்திட்டு அதுக்கப்பறமா சரி ஆ ஆ ஓகே மா ஓகே ஆ ஓகே ஓகே கே பாய்மா